ம்
ஹலோ ஆ சிஸ் ஆ கேக்குதா சிஸ்டர் உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் ஆ சாப்ட்டோ சிஸ்டர்
நா என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கு
இன்னைக்கு சாம்பார்
ஓகே அ ஓ இன்னைக்கு செவக் கிழம அதனால சாம்பரு ன சேர் சேரி ஆ நாங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க நாங்க இன்னைக்கு அ தாவது எங்க வீட்டுல டூ டேஸ வந்து ஒரே பருப்பு பருப்பு ஐட்டமாஸ் தா வச்சிருந்தே நா வந்து பருப்பு கொலம்பு கீர பருப்பா வச்சதுனால இன்னைக்கு வந்து புளி கொலம்பு தா கத்திரிக்கா முருங்கக்கா போட்ட புளி கொலம்பு வச்சு சீனி அவரக்கா பொரிச்ச உம்
கிழம நம்ம சாம்பார் சாப்டாதானே ஒரு சட்
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா கரெக்ட் தா நீங்க சொல்றது கி ஆனா வந்து ஒரு நிறைய பருப்பா வச்சுட்டனா நா வந்து ச சண்டேவு பருப்பு ஐட்டோ ஏதோ ஒன்னு வச்ச நேத்து வந்து இந்த அ நேத்து வந்து இந்த கீர பருப்பு வச்சன்னா இன்னைக்கு நச சாம்பார் வச்சு ய ஹஸ்பண்ட் ஓட விட்டு ஒதப்பாரு அதனால தா நா இன்னைக்கு புளிக் கொலம்பு வச்சுட்டே ஒரே பருப்பா வைக் கீய வாடி சொல்லிரு வாரு அதனாலதா
ஓகே ஓகே எங்க வீட்டுலையு சாம்பார்னா எங்க வீட்டுல சாப்பறதுக்கெல்லா கொஞ்ச அழுவாங்க
ஓ சரி சரி பிள்ளைங்கனாலே அப்படிதான என்ன ஆ சாம்பாருக்கு சை டிஷ் என்ன வச்சீங்க
உருளக்கேலங்கு
ஓ உருளக்கிழங்கு நா இன்னக்கி ஏ பையனுக் கு நம்ம பேர் வர மாட்டிக்கே கருப்புல சாத கருப்புல சாதமு உருளக்க கிழங்கு ஃப்ரை பண்ணி தா கொடுத்து விட்டுருக்கே
குறவு சாப்பிடுவாங்களா
ஆ சாப்புடுவா பைய யூ கே ஜி படிக்கிறா இப்ப இந்த டைம் தான நம்ம அது இது நம்ம கொடுக்க முடியு வளந்துட்டா அந்த மாரி குடுக்க முடியாதுல்ல ஆ மிச்ச இப்ப வந் து எவ்வளோ கொர சொல்வா பாருங்க இப்போ நாலு மணிக்கு அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சுரு
ஆ ஆ
பக்கத்தில்லா ஸ்கூல் கரெக்ட நம்ம மூணு அம்பதுக்கு வீட்ல இருந்து கிளம்பணு அவனு கூப்பிட போறதுக்கு ஓ அப்படியா உங்க பை பையனா பொண்ணா உங்களுக்கு
பைய ஒன்னு ஒரு பொண்ணு ஒன்னு பையன் தேர்ட் ஸ்டாண்டர்டு பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு இங்க பாலைளா ஆ ஒரே ஸ்கூல் ஒரே ஸ்கூல்தா ஆ வீட்டு பக்க பக்க வீட்டு பக்கத்துலதா போய் கூ ப்ட்டுதா வரணு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ம் ம்